வணக்கம் ஆ கேக்குது
ஆஹ சரி தோழி ஆஹ ஓக் கே தோழி இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பத்தி பாக்க போறோ அப்டின்னா அஹ் ஆன்லைன் ஷாப்பிங் நா பேசற்த் உங்களுக்கு தெளிவா கேக்குதா எதுவு இடையூர் எதுவு இருக்குதா தோழி
இல்லை இல்லை அ நா சொல்றே நான் பேசுங்
ஆஹ் ஓகே தோழி அஹ் ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி பேச போறோ அஹ் இதுல என்னோட கருத்துக்கள் என்ன அப்டின் பாத்தீங்கன்னா முந்தைய காலத்துலெல்லா நம்ம எதாவது ஒரு பொருள் தேவ அப்டின்னா என்ன பண்ணுவோ அப்டின்னா நேரா கடைக்கு போயிருவோ கடைக்கு போயிட்டு நமக்கு என்னென்ன பொருள்கள் தேவையோ அது எல்லாத்தயுமே நம்ம பாத்து பேசுவோ இப்பா சாரி பாத்து வாங்குவோ ஆனா இப்ப இருக்கற காலகட்டத்துல பாத்தீங்க அப்டின்னா எதாவது ஒரு பொருள் வேணுன்னா நம்ம வீட்லயே இருந்துட்டு அஹ் டயத்தையுமே நம்ம அந்த அளவுக்கு உபயோகோ பண்ண தேவயில்ல எதாவது வேணுச்சோ வேணு அப்பிட்ன் தோண்னாலுமே நம்ம பாத்து வாங்கிக்க முடியு தோழி அஹ் அது தா என்னோட கருத்து உங்கள்க்கு எது கருத்துக்கள்ருக்கா
ஆமா அப்ப வந்து அந்த கா அ ஆமா நீங்க சொல்து கரெக்ட்டு தா ஆஹ் என்னோட கருத்து என்னன்னா அஹ் ஆன்லைன்ல சாப்பிங் செய்வது எப்டி நாம் முதல்ல வந்து ஒரு ஆன்லைல பயன்பாட்ட தெறக்க வேண்டும் பர தெறந்துட்டு அதுக்குள்ள போயி தான நம்ம வந்து எதாவ்து சாப்பிங் பண்ணனுனா பண்ணனு அந்த மாரி தான இப்பயெல்லா இருக்குது ஆன்லைன் சாப்பிங்குனா அ ஒரு கணக்கு ஆஹ் ஒரு பொருள வந்து நம்ம தேடி போறோம்னு வெச்சுக்கோங்களே வீட் அங்க போயி நேரடியா போய் வாங்கனும்னா தொட்டு பாத்து நம்ம ரசிச்சு வாங்குவோ ஆனா ஆன்லைன்ல வந்து அப்டி பாக்க முடியாது சும்மா ஒரு ஃபோட்டோ பாத்தங்களைமே நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து நல்லாருக்குதே அப்டின் சொல்ட்டு ஆன்லைன்ல வந்து அம் போட்ருவோம் ஆன்லைன்ல புக் பண்ணிருப்போ ஆனா பாத்தீங்கன்னா நம்ளுக்கு வரம்போது பா்த்தீங்கன்னா ரொம்பயு அந்த ஃபோட்டோலருக்கறதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாரி வரு ஃபோட்டோல போட்டா அவங்க ஃபோட்டோ எடுத்து போட்ருக்கற்து வந்து பாக்குறக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் பாத்துருக்கீங்களா டிரெஸ் நானே நெறைய து உடையில்லா வாங்கியிருக்கிறே பாத்தீங்கன்னா அந்த டிரெஸ் நல்லா இருக்கே பரவால இந்த ரேட்டுக்கு ரொம்ப கம்மியா இருக்கேன்ட்டு வாங்கிருவோ ஆர்டர் பண்ணிருவோ பாத்தா வீட்டுக்கு வந்துச்சு பாத்தீங்கனாலே குவாலிட்டியே இல்லாம தர இல்லாம இது மாரி துணி எல்லா அனுப்பிருப்பாங்க நாலா நெறைய பாத்து அதிர்ச்சி அடைஞ்சுருக்கே என்னடா போட்டோல பாத்துட்டு இவ்ளோ அழகா இருந்துச்சு நம்மளுக்கு நேரடியே வந்திருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இப்டி இருக்குதே அப்டின்னு சொல்ட்டு பாத்து ஆச்சர்யபட்ருக்கே ந பாத்தீங்கன்னா நம ஆன்லைன்ல நேரடியே போய் வாங்கும் போது நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து அதிகமாகுது அது இதா நம்மளுக்கு வந்து அ கொஞ்ச ம் ம் தீமைகள்ன் சொல்லலா இப்ப வந்து நெறைய பேர் வேலைல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாரி பாக்குறவங்ளாம் போயி நேரடியா போய் வாங்கறக்கு டைம் இருக்காது சொல்ட்டு ஆன்லைன்ல வாங்குறாங்க ஆ ஆனா ஒவ்வொருத்துக்கு வந்து நேரடியா போய் வாங்கறது ரொம்ப புடிக்கு நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே ஒக்காந்து கொஞ்சம் ஒரு மாதிரிய மென்டலி கொஞ்சம் இதா இருப்போ நம்ம போய் நேரடியே போய் கடையில போய் அங்க போய் கொஞ்சம் எல்லாத்திட்டையும் பேசி பழகி அ தொட்டு பாத்து அ சாஃப்ட்டா இருக்கா கொஞ்சம் ஹார்டா இருக்கா அப்டின் சொல்ட்டு பாத்து வாங்க போது அவங்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்து திருப்தியா இருக்கும் ஆ அதுதா நன்மையு சொல்ல முடியு நேரடியா பேய் வாங்கும்போது தீமைகள்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தர இல்லாத துணியிலா அனுப்பிருவாங்க அதா தீமைகள் அதே மாரி பொருட்களு அப்டிதா சொல்ல வரிங்க மத்த பொருள்கலா நம வந்து பா மொதன்
ஆ ஆமாம் தோழி நா ஒரு சில நேரங்கள்ல என்ன பண்ணிருக்கே அப்டின்னா எனக்கு பிடிச்ச பொருட்கள்லா நா ஆர்டர் போட்ருக்கே ஆர்டரு போட்டதுக்கு அப்புற என்னாச் கு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது உதாரணமா சொல்லணுனா ஒரு ஃபிளாஸ்க் ஒண்ணு ஆர்டர் போட்ருந்தே அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப் அனா நம்ம தண்ணி சுடுதண்ணி ஊத்தி வச்சோ அப்டின்னா ஒரு ரெண்டு நாள் வரையு அது சூடாவே இருக்கு ஒரு அஹ ஆரியெல்லா போகாது அப்டிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க சேரின்னு சொல்லிட்டு அதுக் அதுக் கப்போட சேத்து வர்ற மாதிரி இருந்துச்சு சேர்னு ஆட்ரு போட்டு சுடுதண்ணிய காய வச்சு ஊத்துன ஒரு ஒருமண் நேர கூட அது நிக்கவே இல்ல அப்ப அதுல சொல்லி இருக்கதுக்கு இவங்களே வந்துட்டு ரிவ்யூ குடுங்க குடுங்க குடுங்கன் சொல்லிட்டு திரும்ப எனக்கு மெசேஜ் பண்ணிண்டே வந்துட்ருந்துச்சு நோட்டிஃபிகேஷன் அப்புறோ நா போயிட்டு அது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு போட்டுட்டே ஆனா நெறையா பேர் அத வாங்கிருக்காங்க ஏ நல்லாருக் ரிட்டன் போட்ருந்தாங்கன் சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்ல அந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் நம்ம வாங்கு போது நமக்கே மனசு சங்கடமா போயிடு நம்ம நல்லா இருக்கு அப்டி சொல்லிட்டு நெனைச்சு வாங்கு போது அது நல்லா இல்லாதப்ப ரொம்ப கஷ்டமாயிரு அப்பதா தோணு சேரி நம்ம வந்துட்டு கடையிலே போய்ப்பாத்து வாங்கியிருக்கலாமோ அப்படின் சொல்லிட்டு அதுக்கப்றோ தா தோழி எனக்கு தோணியிருக்கு அதே மாதிரி என்ன அப்டின்னா விலை உயர்ந்த பொருட்கள் எல்லா நம்ம கண்டிப்பா வந்துட்டு ஆட்ரு போடவே கூடாது கொஞ்சோ விலை மலிவான பொருட்கள் எல்லா நம்ம ஆட்ரு போட்டோ அப்படின்னா சரி பரவால்ல ஒரு நூறுபா ஒரு அம்பது ரூவா அந்த மாதிரி போட்டம்னா செரி பரவால்லன் விட்டுரலா அதே நம்ம ஆயிரக்கணக்குல நம்ம ஆர்டரு போட்டுட்டு அது வந்துட்டு நல்லாவே வல்ல அப்டின்னா நமக்கு அ மன உளைச்சலு சேத்து வருன் நெனைக்கிறே தோழி நீங்க உங்க கருத்துக்கள சொல்லுங்க
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட்தா நம்ம போய் என்னாதா இருந்தாலு நேரடியா போய் பாத்து வாங்குற மாரி தர இருக்காது அப்புற வந்த பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து எப்டி தர இல்லாம இருக்கு பாத்திங்கனா நா வந்து ஒரு தடவ துணி அ உடை வாங்கிருந்தே மீசோல அப்ப பாத்தீங்கன்னா வந்து அதுல காமிச்சது ரொம்ப நல்லா இருந்தது நேரடியே வந்து பாக்கு போதுதா நா அதிர்ச்சி ஆயிட்டே என்னடா இப்படி வந்திருக்கணு அப்றோ திரும்பி ரிட்டன் போட்டு வேற ஒன்னு வாங்குனே ம் அப்றோ பாத்தீங்கன்னா நெறைய வந்து ஆன்லைன் சொல்லிட்டு நெறையா பேரு மோசடில்லா பண்றாங்க ஒரு தடவ வந்து நா வந்து இந்த கொரோனா காலக்கட்டத்துல வந்து வெளில போய் ஷாப்பிங் பண்ண முடியாதுன் சொல்ட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருந்தே அப்ப எனக்கு வந்து நா பாத்த டிரெஸ் வந்து ரொம்பயு வெலை கம்மியா இருந்துது ஃபஸ்ட் நா ஒரு ட்ரெஸ் பாத்திருந்த உட பாத்திருந்தப்ப நொம்ப வெலை அதிகமா இந்து ஃபைவ் தௌசண்ட் அந்த மாரி போட்ருந்தாங்க சரி ஆஃபர் போட்டுட்டாங்க அதே துணி இத்தா நல்லா இருக்குதே அப்படின் சொல்ட்டு எனக்கு எ பாப்பாக்கும் அ இந்த மாம் அன் டாட்டர் சொல்லுவாங்கல்ல ஒரே மாரி போடுவோம்ல ம் அந்த மாரி ட்ரஸ் ஆட்ரு பண்ணிரு வந்துச்சே பாக்கணு பழைய துணி இந்த நம்ம அ கடற்கரையோரம்ல்லா குளிச்சுட்டு அப்படியே அந்த தோஷ கழிக்கிற காண்டி விட்டுருப்பாங்கல்ல துணி எல்லா அந்த துணி எடு காய வெச்சு அனுப்புனா எப்புட்ருக்கு இத்து போன துணிமா அதே மாரி அனுப்பிருந்தாங்க ரொம்ப மோசமா அ அந்த சம்மந்தமே இல்லாம அனுப்பிருந்தாங்க பாத்துட்டு யயோ என்ன இப்புடி அனுப்பிட்டாங்க அப்டின் சொல்லிட்டு பாத்தா அந்த நெம்பர்க் கால் பண்ணா ஃபோனே எடுக் க மாட்டாங் ஹலோன் சொல்ட்டு ஹிந்தில பேசறாய்ங்க கட் பண்றாய்ங்க திரும்பி ஹலோங்றாய்ங்க ஹிந்தில பேசுறாங்க அப்பறந்தா நெனைச்ட்ட இந்த ஃபேஸ்புக்லதா அது நா இது பண்ணி பாத்து இது பண்ணிருந்தே இப்பெலாம் பாத்திங்னா நா நெறைய வி வ்யு பாத்துட்டு அப்ற அது ஒரு எனக்கு ஒரு பாடமாயிடுச்சு ஒ ரிவ்யூ பாத்துட்டு அது சே நல்ல கம்பெனியான் சொல்லிட்டு நெறையா செக் பண்ணிட்டேதா இப்ப ஆட்ரு பண்ணே இப்ப வந்து எனக்கு அவ்ளோக்கா அதுல இருந்து ஒரு ஒரு பாடம் அமைஞ்சதுலருந்து நா வந்து இப்ப கரெக்ட் பண்ணிக்கிட்டே என்னிய ஆஹ் நல்லா பாத்துட்டு ரிவியூ பாத்துட் து அதனால அங்க கம்பெனி இருக்குதா இல்லையா அந்த ஊர்ல இருக்குதா நெறைய வந்து இந்த செக் பண்ணி ரிசர்ச் பண்ணிட் தா ஆட்ரே பண்றது அந்த மார்லா எனக்கு அமஞ்சிருக்குது அப்ப இன்னோர் டைம் வந்து என்ன பண்ணுனா இந்த ஆன்லைன்ல வந்து ம் எனக் வந்து ஒரு குட்டி பைய இருக்கறா அந்த அமேசான்ல வந்து ஒரு கொரானா காலகட்டத்துல வெளில போய் வெளாட முடியாதுல்ல செரி வீட்லே வெளாடட்டு அப்டின் சொல்ட்டு ஒரு காரு ஒன்னு ஆர்டர் பண்ணியிருந்தே ரிமோட் காரு ஆஹ் வந்துச்சு என்னடா வா வாங்கிட்டு வரும் போது அந்த பாக்ஸ்ல வந்து எதோ உருண்டையா இருக்கு மாரி எனக்கு ஒரு தோணுச்சு எனக்கு அப்பே டவுட்டா இருந்துது என்னடா இப்டி இது ஒரு மார சவுண்டு கேக்குது காருன்னா வந்து அப்டியே கம்படபுளா ஒரு மாதி இதா இருக்குமில்ல வாங்கிட்டு வரம்போதே நம்ளுக்கு எப்டி சே
ஆஹ் தோணு நமக்கே தோணுல்ல
அப்ப பாத்தா அதுல வந்து எதோ உருண்டையா எதோ பால் வெச்சிருக்க மார் கடகடனு ஒரு மாரி சவுண்டு வந்துச்சு ம நாங்க வந்து ஃபஸ்ட் ஃபளோர்ல குடியிருக்கோ முதல் மாடியில மேல ச படியில ஏறி வந்து எடுக்கும் போதே எனக்கு தோணுச்சு அப்யே திருப்பி கூட அவ்ங் முன்னாடி ஓபன் பண்ணி கமிக்கலாமான் தோணுச்சு செரி வந்துட்டமேன் சொல்ட்டு வீட்ல வந்து ஓபன் பண்ணி பாக்கறோ அந்த குடிச்சிட்டு எளநி மட்டு இருக்குல்ல எளநீ எளநிய உள்ள வச்சிருக்காங்ய அப்படியே குடிச்ட்டு வெறும் மட் எளநிய தண்ணிய மட்டு குடிச் டு எளநிய அப்டியே வெச்சிருந்தாங்க அது பாத்து நா ஸ்டன் ஆயிட்டோ அப்றோ அது நல்ல வேல நம்ம பண்ணது வந்து அமேசான் கம்பெனில அது என்மோ கொஞ்சோ ஜெனியூனான கம்பெனி தா ஏனா அவங்க அ, இந்த கஸ்டமர் கேர்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி அனுப்பி டாங்கங்க எங்களுக்கு ரிட்டன் வேணு வேற எதாவ்து பொருளு அவங்க சொன்னாங்க பணோ உங்களுக்கு பணோ வேணுமா இல்ல வேற எதாவ் பொருளு எக்சேஞ் பண்ணி வாங்க்கிறீங்களானு கேட்டாங்க அப்பறோ நா வேற ஒரு பொருள ஆட்ரு பண்ணி வாங்ட்டே அது கரெக்ட்டா வந்துது அந்த மார்லா எனக்கு நெறைய அனுபவமுல்லா நெறைய இருக்குது ஆன்லைன்னு மூலமா வாங்னது
நா ஆ, ஆட்ரு போட்ட வரையு அந்த பொருள் அதே மாரி வரு தரோ கொறச்சு வந்திருக்கு ஆனா இந்த மாதிரில்லா எனக்கு வந்ததில்ல நெறைய பேர் சொல்றாங்க அந்த செங்கக்கல்லா வச்சு வருது அப்படிங்கிற மாரி ஆனா நா இதுவரையு ஆட்ரு போட்டவரையு எனக்கு செங்கக்கல் அந்த மாரி எல்லா எது வந்ததில்ல அ துவரையு ஓகே தான் தோழி
உம் ஆமா இந்த மாதிரி எனக்கு வந்திருக்குது எனக்கு நான் அப்டிதான் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்குது அப்புறம் வந்து அதுக்குடுத்துல்லா ஒரு தடவை இப்ப ஒரு லாஸ்ட வந்து கடைசிய வந்து வந்து ஒரு எனக்கு ஒரு ஒண்ணு வந்தது என்னன்னா உஹம் இதே போன வருஷோ இதே இது இந்த மே மே ஸ்டாரா இருக்கு ரெண்டு நாள்க்கு முன்னாடி தான் உன்ன ஆர்டர் போட்டிருந்தேன் வீட்டுல வந்து இந்த அந்த இது இருக்குல்ல பாத்திரமா கழவி போடுவோம்ல
ஆஹ் ஆமா தோழி
அந்த கூடா இருக்கும்ல இரும் அந்த இரும்பல இல்ல அந்த டீல் அழகா இருக்கும் பாக்றக்கு அது ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரத்தி ஐநூ ரூபா உள்ள வந்து அடியில வந்து ட்ரே வச்சிருப்பாங்க தண்ணி நம்ம கழுவி போடுற தண்ணி வந்து கீழ வலியாம இருக்கிறதுக்காண்டி ஒரு ட்ரே மாதிரி குடுத்திருப்பாங்க பிளாஸ்டிக்ல அது புல்லா ஸ்டீல் ட்ரே மட்டும் பிளாஸ்டிக் ல இருக்கும் ஹம் செரி பாத்திர ஸ்டீல் அழகா வந்தது செரி கிச்சன்ல வந்து பிளாஸ்டிக்ல தான் கழுவி கழுவி டாப்ல தான் போட்டு போட்டு வைக்கிறனா சேரி இந்த கூட பாக்குறதுக்கு அழகா இருக்கு தண்ணி வடிஞ்சு சீக்கிரோ காஞ்சிறு ட்ரைல அப்டியே விழுந்துரும் சேரி இந்த மாதிரி ஆட்ரு பண்லாம்னு ஆட்ரு பண்ணிருந்தே நல்லவேல கேஷ் ஆன் டெலிவரி ஆட்ரு பண்ணி இருந்தேன் ஆஹ கேஷ் ஆன் டெலிவரி தான் ஆனா வந்த வந்து அவங்க வந்து குடுக்கும்போது எவ்ளோ பெரிய கூட அது எத்தனடி மூனடி இருக்கும் லென்த் வந்து என்னடா குட்டியூண்டு பாக்ஸ்ல வந்து குடுத்துட்டு போறாங்களே நானும் கேஷ் ஆன் டெலிவரி டெலிவரில்ல ஆட்ரு பண்ணிட்டேன் ஆஹ் விட் வந்து அவங்க முன்னாடி ஓபனும் பண்ண முடியாது ல இங்க வந்துதான பாக்க முடியு அவ்ன்ட்ட அப்பே கேட்டேன் என்ன நான் இப்டி சின்ன பாக்ஸா குடுத்துட்டு போறீங்கஹ இல்லம்மா இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும நம்ம அத எல்லாம் இது பண்ணிதான் வச்சிருப்பே
நம்மதான் மாட்டிக்கணு சொன்னாங்களோ பிரிச்சு பிரிச்சி இருக்குன்னு சொன்னாங்க
ஆஹ் ஆமா ஆனா அத எப்டி மாட்ட முடியாது அது வந்து ஃபுல்லா தான கொடுப்பாங்க அந்த கூடைய வந்து ஸ்டீல் கூட சில ஒரு சைன ஸ்டீலு பாக்குறக்கு நல்லா இருக்கூ
அது வந்துட்டு மாட்டித வரு அதை எப்புடி நம்ம மாட்ட முடியு
ஆஹ் அது ஃபுல்லாவே அவங்க இது பண்ணித தந்துருப்பாங்க எனக்கு டவுட்டா இருந்துச் என்னா இப்புடி சொல்றாங்க செரி ஆளுளா வெளியே நின்னுட்டு இருந்த செரி அப்புடியே வாங்கிட்டு வந்து வீட்டுலே வந்து பாக்குறே இந்த நூத்திஎம்பதுரூவய்க்கி நம்ம வந்து இந்த காஸ்மெட்டிக்ல்லா போட்டுவப்பமுலே ஒரு பாக்ஸு இந்த பார்டிசிபேட் பண்ணி வச்ச மாிருக்கும்லே ஆஹ் இதல வந்து கிரீம் இதுல வந்து சீப் இதுல வந் இது ஆயில் காப்பு இதெல்லா போட்டு வைக்கிற மாரி இருக்கும்ல இந்த அச்சப்பட்டிமாரிருக்கும்ல அந்த மேரி ஒரு நூறு வேனு பிளாஸ்டிக்ல ஒரு நூத்தி ஐம்பது ரூபா தா வரு அத அனுப்பிருந்தாங்க ஆயிரத்திஐரூபா போய்டுச்சு அப்புடின்னு மீசோல ரொம்ப குழம்பிட்டு இருந்தனா கஸ்டமர் கேர்க் போன் பண்ணி வீடியோவு போட்டோவு அணுப் ப்பா சொன்னாங்க அனுப்பிவிட்டே அப்புறோ வந்து நல்லா வேல எனக்கு திருப்பி ரிட்டன் கிடைச்சிருச்சு காசு கிடைச்சிருச்சு
அது மாரி நெறைய அனுபவங்கள் நம்ம ஆன்லைன் இதுல இருக்கு
இன்னு பெரிய ரொம்ப காசியான பொருள் நல்ல வேல மிச்சு கொஞ்சோ ஆயிரத்திஐரூபா கொஞ்சோ சின்ன பொரு காசு ஹே பத்தாயிருவா பதினஞ்சாயிருவா இருவதுதாயிர போட்டுலந்த போன்ல ஐபோன் அதெல்ல வாங்குறாங்களா அதல்ல எப்படித மனசு வந்து வாங்கறாங்களே இந்த மாரி சீட்லா நடக்குது நம்ம சேரி சின்ன பொருள் சின்ன அமௌண்ட்னா கூட ஓகே ஆ நல்ல கம்பெனினா நம்ம அமேசான் ஃபிளிப்கார்ட் மீசோல நமக்கு ரிட்டன் கொடுக் தே ஆப்ஷன் தெட் இத பண்ணிறாங்க மத்ததெல்ல இது பண்ண முடியாது அப்டிதான வேற கம்பெனில்லா
ஆஹ் ஆமாம் தோழி செரி தோழி நம்ம ரொம்ப நேரம் பேசணோ நீங்க நெறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டீங்க நம்ம அடுத்த தலைப்புல இணைவோம் தோழி நன்றி தோழி
ஆஹ் நன்றி